அக்கா
ஆஹ சொல்லுங்கம்மா என்ன போன் பண்ணிருக்கீங்க திடீர்னு
ஆ நலம் விசாரிக்கலான்னு அழ ச்சன் அக்கா
ஆமா நாம பேசியே ரொம்ப நாள் ஆகுதுல்ல நான் நல்லா இருக்கே நீங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா
உம் நல்லா இருக்காங்க அக்கா உம் குழந்தை நல்லா இருக்கானா அக்கா
ஆஹ நல்லா இருக்காமா அஹ என்ன அவ்வப்போது சின்ன சின்ன வந்துட்டு ஒரு சளி பிடிக்கிறது இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு
ஆஹ அப்படியா சளிக்கு நம்ம வீட்டு வைத்தியமே செய்யலாம் அக்கா
வீட்டு வைத்தியம்னா எப்படி ஆனா நான் பயந்துட்டு செய்யறதுல எனக்கு அது மாதிரியான ஒரு திட்டங்கள் கிடையாது ஏன்னா நான் இருக்கும் போது எங்க வீட்லயும் யாரும் வயதானவர்கள்ன்னனு எங்க அம்மா வீட்லயு இல்லையா அதனால அந்த மாதிரி மருந்துகள் நான் சாப்பிட்டதே கிடையாது அது நான் ஆங்கில மருந்து மட்டுமே நான் நம்பி இருக்கிற மாதிரி சூழல்ல இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லா என்ன பண்ணுவிங்க
ஆங்கில மருந்துகள்ளை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதை விட சிறு வயதுல இருந்தே இத அஹம் சித்த மருந்து மருத்துவம் ஆயுர்வேதம் அந்த மாதிரி கொடுத்தாக்கா குழந்தைங்களுக்கு எந்த விதமான சைட் எதுக்கு இருக்காது அக்கா
நிச்சயமா இது என்னும் இந்த கசாயம் ய வைக்கிறாங்கல்ல அது எப்படி வைப்பிங்க
அக்கா பாத்திங்கன்ன நா வெத்தலை வாங்கிக்கிட்டு அதுல பாதிங்கன்னா ஜீரகத்தையும் நசுக்கி நல்லா பவுடர் பண்ணி அதுல ஓட்டு கொதித்து வச்சு கொடுப்பக்கா கற்பூர வலி எலை கூட பயன்படுத்திக்கலாம்க்கா துளசி பயன்படுத்திக்கலாம்க்கா
உஹம் ஓ சரி நானே நிச்சயமா அது முயற்சி பண்ணி பாக்குறே நீங்க சமிபத்துல வந்துட்டு ஏ ஏதோ வந்துட்டு சின்னதா ஒரு பிஸ்னஸ் பண்ண போறதா சொ சொல்லிட்டு இருந்திங்க உணவு சம்பந்தமா ஏதோ விற்பனை எல்லா பண்ண போறதா நீங்க எதெல்லாம் பண்றீங்க
நா வந்து சத்து மாவு வ வந்து அரைச்சி விற்பனை செய்யான்ற ஒரு யோசனையில இருக்கன் தொழி
நிச்சயமா சத்துமவு விற்பனையா அது அப்பின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு அரசுல வந்துட்டு ஒரு பதிவு செஞ்சு இந்த உணவு பேச சொல்லுவாங்கல்ல அதுல லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க எல்லா கடைகளுக்கும் கூட விற்பனை செய்யலா எந்தெந்த மாதிரி மா தானியங்களை கலந்து சத்துமாவுத் தை க்கிறீங்க
அஹ சத்துமவுக்காக நான் கலக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஹ கேழ்வரகு திணை ஆ சாமை அஹ குதிரைவாளி அ பார்லி அரிசி கருப்பு கவனி அரிசி இந்த மாதிரி சிறுதானியங் ங்கள் எல்லாம் சேர்த்து சம்ப கோதும மாதிரியான சிறுதானியங்கள் எல்லாம் சேர்த்து ஆ இரவே ஊற வச்சு நல்லா கழுவிட்டு வெய்யில காய வச்சு அதை அரைச்சி நான் கொடுக்கறேது தோழி
இது வந்துட்டு நீங்க எப்படி ஒரு வீட்டுல ஒரு தெரிஞ்சவங்களுக்கு மட்டு வெ க்குறீங்களா இல்ல மார்க்கெட்டு இந்த மாதிரில்லாம் கடைகளுக்கு குடுக்கறது இல்ல ஆன்லைன்லயும் ஏதோ ஆர்டர்ல்லாம் வாங்குற ஐடியா இருக்கா
ஆன்லைன் பாத்தீங்கன்னா இனிமேதான் தயார் பண்ணும் வீட்டுல வந்து வாங்கிக்கிறாங்க டா
நிச்சயமா நீங்க இதெல்லாம் செய்றீங்க எங்கும் போது ஏன்னா இட்லி பொட எல்லாம் கூடவே இப்பல்லாம் யாரும் நம்ம எல்லாம் முன்னாடி வீட்டுல அரைச்சிட்டு தானே இருந்தோ இப்ப அதெல்லாம் கூட யாரும் அரைக்க மாட்டறாங்க கடையில தான் வாங்கிட்டுருக்காங்க அதுமே நீங்க செய்யலாம் ஏன்னா நீங்க ஒரு முறை செஞ்சிருந்தீங்க ரொம்பவே நல்லாருந்தது
ஆமாக்கா நான் வந்து ஒரு நான்கு விதமான நான்கு ஐந்து விதமான அஹ் இட்லி பொடிகள் வந்து தயார் பண்ணுவே அக்கா இட்லி பொடி
இட்லி புடிலேயே இத்தனை வகைகள் இருக்கா
ஆமாங் ஆமாக்கா கண்டிப்பா அக்கா
ஓ எனக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்றீங்களா பஸ்ட் இந்த பூண்டு பொடி எப்படி செய்வீங்க நான் அதை அரைச்சா அது துவையல் மாறில போய்டடுது ஏன்னா பூண்டு மிளகாய போட்டு அரைக்கிறேன் அதுக்கப்புறொ துவையல்லா மாறிடுது அத எப்படி பொடியா பண்றீங்க
ஆஹ் அக்கா இப்ப பாத்தீங்கன்னா அது கூட பாத்தீங்கன்னா வரமிளகா ஆஹ் கள்ளப்பருப்பு கருப்பு உளுந்து இதெல்லா தனித்தனியா ஆஹ் ரொம்ப அஹ் தீல விடாம மிதமான தீல வச்சு ஆஹ் வா சன வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் அக்கா அதுக்கப்புறம் பாார்த்தீங்கன்னா கடைசியா கொஞ்சமா பூண்டு வந்து அந்த தோல் நீக்கிட்டு தோலோடையும் போடலாம் அக்கா அது வந்து தோல் வந்து தனித்தனியா பிரிஞ்சு அதுல இருக்கும் பொடியல அப்படிங்கறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா தோலை நீக்கிடுவேக்கா
பூண்டு வந்து கடைசியா போடணுமா அது தெரியாம நான் ஒன்னா போட்டு அரைச்சடுறேன் பார்த்தா அது வந்து சட்னி துவையல் மாதிரி வந்துடுது ஈரப்பதமா அந்த மொறுமுறுப்பு வராம இருந்தது வேற என்னென்ன வகையானதெல்லா பண்ணுவீங்க
ஆஹ் அக்கா பூண்டு பொடி பாத்தீங்கன்னா நீங்க அதிக அளவுல தயார் பண்ணி வச்சுக்க கூடாது அக்கா அது கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறொ கொஞ்சம் ஒரு விதமான வாடைவரு அக்கா அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பூண்ட லேஸ் சா வாணலியில லேசா கொடுத்துட்டாக்கா அதுக்கப்புறமா கடைசியா அ இது நல்ல பொடிய ஆனதுக்கு அப்புறம் ஆஹ் மிக்சியில போட்டு அடைச்சு வச்சுக்கலா அக்கா
நிச்சயமா நான் அது பண்றேன் வேற என்னென்ன விஷயங்க நீங்க மாவு கூட பண்ணலாம்ல ஏன்னா வந்துட்டு இப்ப பொடின்னு பண்றீங்கன்னா நீங்க சின்ன லெவல்ல வீட்டுல தான பண்ண போறீங்க அதனால அன்றாடம் ஒரு தினம் தினம் உங்க பகுதிகள்ல பக்கத்துல ஏதாவது கடை எல்லாம் இருக்கும்ல்ல அங்க கேட்டு விட்டுட்டு வந்துட்டு நீங்க மாவு கூட விற்பனை பண்ணலாம்ல இட்லி மாவு அரை லிட்டர் ஒரு லிட்டர் பாக்கெட்டுகள் போட்டுட்டு ஏன்னா நீங்க தானே சொல்லிட்டுருந்தீங்க வீட்டுல இருந்தே வருமானம் பாார்கணும் இதே நேரம் குழந்தையவு பாாரத்துக்கணும்னு வேற ஒரு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல இது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம் இல்லையா
ஆமா தோழி அந்த யோசனையும் எனக்கு உண்டு அக்கா ஆஹ் அந்த மாதிரி யோசனையும் உண்டுதான் நான் கூட அதுக்காக முயற்சி எடுக்கணும் அக்கா
ஏன்னா ஒரு கிரைண்டர் மட்டும் கொஞ்சம் ஏன்னா நம்ம வீட்டுல முதல்ல ஆரம்பிங்க வந்து நம்ம வீட்டுல இருக்கிற கிரைண்டர்லயே கொஞ்சமா அரைச்சு ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் இந்த மாதிரி செஞ்சு விற்பனை பண்ணுங்க உங்களோட மாவு வந்து தரமா இருந்ததுன்னா எல்லாருக்கும் பிடிச்சுட்டுன்னு வச்சுங்களேன் நிச்சயமா நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க அது எல்லாத்துலயும் முக்கியமா நீங்க பக்கத்துல ஏதாவது கடைகள் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு மளிகை கடைகள்ல போயிட்டு நீங்க ஆடர் வாங்கிட்டு வந்துட்டீங்கு வச்சீங்களன் உங்களுக்கு தொடர் வியாபாரம் இருக்கும் அந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணி பாக்குறீங்களா
ஆமாக்கா அந்த யோச எனக்கு உண்டுதான் முயற்சி பண்ணனும் அக்கா உங்க யோசனைக்கு நன்றி அக்கா
ஆஹ் சரி நீங்க ஆனா உணவுல வந்துட்டு பல விஷயங்கள் பண்றீங்க மத்தபடி வீட்டுல இப்போதைக்கு என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க நீங்க
இப்போதைக்கி நான் அந்த சத்துமாவு மட்டும்தான் விற்பனை செய்யறேன்அக்கா
இல்ல உங்களோட வருமானத்துக்கு வீட்ல இருந்து ஏதுவும் தொழில்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு உங்களோட பேசி நா கேட்கணுனே நெனைச்சிட்டுருந்தேன்
ஆஹ் இல்லக்கா அந்த பணியாரம் செய்து கொடுப்பேன்அக்கா பணியாரம் நீர் உருண் டை இதெல்லாம் செய்து கொடுப்பேன் அக்கா வடை கூட செய்வன் அக்கா
பக்கத்துல இருக்க கடைகளுக்கு செஞ்சு மொத்தமா எண்ணிக்
இல்ல எங்க ஏரியால கொஞ்சம் முஸ்லிம் சமூகத்தினர் அப்படிங்கறதுனால வீட்ல வந்தே வாங்கிக்குவாங்க அக்கா
ஓ வீட்ல இருந்தே எல்லாம் வந்து வாங்குறாங்களா இது நல்ல விஷயம்தா பணியாரம இனிப்பு பணியாரத்துக்கும் கார பணியாரத்துக்கும் வேற வேற மாரி தனியா மாவு செய்யணுமா
ஆமாக்கா இனிப்பு பணியாரம் பாத்தீங்கன்னா நான் மைதா மாவுல அல்லது கோதுமை மாவுல செய்வேன் அக்கா கார பணியாரங்கிறது இட்லி மாவு பதத்துல அரைச்சு அதுல பண்றது அக்கா
ஓ இப்ப பணியாரம்னா நாங்க எல்லாம் எப்படி பண்ணுவோம்னா அரிசி ஒரு டம்ளர்னா வந்துட்டு இந்த பாசி பருப்பு இருக்கும்ல அந்த பருப்பு அரை டம்ளர் அப்படி போட்டு செய்வோம் அந்த மாதிரி செய்ய கூடாதா அப்பனா
ஹ நிறைய விதமான பணியாரங்கள் இருக்கு ஆஹ் உங்களுக்கு நீங்க ஒரு மெத்தட்ல செய்வீங்க அது சொல்லுங்க நான் என்னுடைய மெத்தட சொல்றேன்
நிச்சயமா நான் வந்துட்டு வீட்ல எப்டி செய்வோனா இப்ப பணியாரம் செய்யறோம்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சரிசி இருக்கும் இல்லையா அது வந்துட்டு ஒரு டம்ளர் அஹ் பயிறு வந்துட்டு ஒரு டம்ளர் ரெண்டும் நா சரிசமமா எடுத்துப்பேன் அப்பதான் சுவையை நல்லா இருக்கணும் ரெண்டையு ஊற வச்சு வச்சுட்டு அது நல்ல ஊறி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல பயிர்ல இயற்கையாவவே தண்ணி இழுத்து நல்லாப்பு இருக்கும்ல அதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டா போதும் அதுனல்லமாவா வந்து அரிசி மாவு பயிர் ரெண்டையும் மாவா அரைச்சு எடுத்துட்டு அதுல தேங்காய் திருவல் போட்டுட்டு வெள்ளத்தை தனியா பாகு காச்சு அந்த பாவ வெள்ள பாக இதுல கலந்துட்டு தேவையான உருவு உப்பு போட்டு அதுதான் நான் பணியாரமா செய்வன் பனியார கல்லுல சிறிதளவு நெய் விட்டுட்டு போட்டு எடுப்பன்
ஆஹ் அப்டியும் பண்ணலாம் நான் பாத்தீங்கன்னா வாழைப்பழ பணியாரம் செய்வன் அக்கா ஆஹ் வாழைப்பழ பணியாரம் எப்டி செய்றது அப்டின்னா மைதா மாவோ அல்லது கோதுமை மாவோ எடுத்துக்கிட்டு நான் அதிக அளவுல கோதுமை மாவுதான் எடுப்பன் அக்கா அதை வந்து மிக்சில வாழைப்பழம் சேத்து அஹ் அடிச்ச நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்குவேக்கா அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆற மாரி அடிச்சுக்கிட்டு முதல்ல வாழைப்பழத்தை தனியா அடிச்சதுக்கு அப்புறமா தான் மாவு சேக்கணும் அக்கா ரெண்டும் ஒண்ணா சேர்த்தோம்னா அஹ் சரியா அறை அறைபடாது அதனால ரெண்டு அடிச்சு எடுத்துக்கிட்டு வெள்ளத்தை கொஞ்சமா பாகு காச்சி அதுல போட்டு ஏலக்காய் தூள் போட்டு நெய் விட்டு பணியார சட்டியில எடுக்கலாம்க்கா அது விதம் ஒரு புதுவிதமான ருசியா இரு
அதுல வாழைப்பழத்தோட மனம் அதிகமா வராதா அது சாப்ப ப்ட நல்லா இருக்குமா
நல்லா இரு ஆஹ் நல்ல ருசி சியா இருக்கும் அக்கா
ஓம் சரி நீங்க உம்
க்கா
நிச்சயமா நான் செஞ்சு பாக்குறேன் ஏன்னா வாழைப்பழம்ங்க போது அந்த வா அந்த ஸ்மெல் வருமோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எனக்கு அது தயிர் வாழைப்பழம் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த வாடை வருங்கிற மாரி ஒரு பயமா இருக்கும் நான் நிச்சயமா அது செஞ்சு பாக்குறேன்
ஆஹ் ரொம்ப அதிக அளவுல கலந்துக்காம கொஞ்சம் சிறிதளவுல வேணா உங்களுக்கு பிடிக்காதுங்கறிறதுனால கொஞ்சம் சிறிதளவுல கலந்துக்கலாம்கா
நிச்சயமா நீங்க வந்துட்டு உங்களுக்கு இத்தனை வகைகள் எல்லாம் தெரியுது வீட்டுல இருந்தே விற்பனை பண்ணீங்கங்கும் போது ஒரு சின்னதா ஒரு பக்கத்துல ஒரு சின்ன பொட்டிக் மாதிரி வச்சுட்டு செய்ற ஐடியா இருக்கா இல்ல வீடல இருந்து வர்ற ஆர்டரே உங்களுக்கு போதுங்கிற மாரி இருக்கா
என் இந்த ஆட இதுவே போதும் இந்த வியாபாரமே எனக்கு போதும் அக்கா என்னால கடைலல்லாம் வச்சிருந்தாம் சரியாக மெயின்டென் பண்ண முடியாது அக்கா
நிச்சயமா ஏன்னா வந்துட்டு நம்ம கடைன்னு போயிட்டோம்னா வந்துட்டு அதுக்கே நம்மளோட முழு உழைப்பையும் போடுற மாரி இருக்கும் இப்ப பெண்கள் எல்லாம் ஆனா வீட்டுல குழந்தைங்களை பாக்குறது மத்த வேலைையெல்லாம் நமக்கு ரொம்ப சிரமமாயிடும் இல்லையா அதுவும் நம்ம சின்ன பசங்களை வச்சிருக்கோம் சுத்தமா குழந்தைங்க கவனிக்க முடியாத சூழல் வந்துடும் இல்லையா
ஆமாங்க்கா
ஆஹ் சரியாவே சொன்னீங்க அஹ் நீங்க வந்துட்டு குழந்தைங்களுக்கு இயற்கை வைத்தியம் பண்ணுவன்னு சொன்னீங்க அதுல வேற ஏதாவது வந்துட்டு இப்ப சின்ன சின்ன சளிக்கு நீங்க கஷாயம் வப்பேன்னு சொல்லிட்டீங்க செரிமானத்துக்கு எதுவும் பானம் எதுவும் கொடுப்பீங்களா
ஆஹ் ஆமா அக்கா நான் கண்டிப்பா கொடுப்பேன் அக்கா அஹ் அக்கா அதுல ஓம திநீர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓம உப்புல நாட்டு மருந்து கடைகள்ல ஓம உப்பு விக்கும் ஓம உப்பு கொண்டு வந்து ஒரு லிட்டர் தண்ணியில அந்த ஓம உப்பு கொதிக்க வச்சுட்டு தண்ணிய மொதல்ல கொதிக்க வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியில இந்த ஓம உப்ப போட்டுட்டு பெருங்காயம் அதுல சேக்கணும் அக்கா சேத்தீங்கன்னா சேத்து நம்ம எடுத்து வச்சுிட்டோம்னா உ கொஞ்சம் கொஞ்சமா வாரத்துல ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ குழந்தைக்கு இது மாரி செரிமான கோளாறு இருக்கு இருக்கும்போது அத கொடுத்தா வயிறு உப்சம் யல்லாம் உடனே கஹ் சரியாகும் அக்கா
அந்த தண்ணீர் கெட்டு போயிடாதா வந்துட்டு வாரக்கணக்கா நம்ம வச்சுக்கலாம அத
அது ரொம்ப அதிகமா செய்யா ம்ம ஓரளவுக்கு ஒரு அரை லிட்டர் அளவு செய்து வைத்துக்கலாம்க்கா ஒம உப்பு வச்சுக்கலாம்க்கா
ஓ ஓமம் உப்புங்கறது வேற ஓமம் ங்கிறது வேறயாப்ப
ங்றது வேற அது சின்ன சின்ன சீரகம் மாதிரி இருக்கும் ஓமுங்கிறது ஓம உப்புங்கிறது உ ஓம உப்புங்கிறது பாத்தீங்கன்னா கற்பூரம் இருக்கு இருக்கு இல்லையா அத மாதிரி வடிவத்துல வெள்ளையா இருக்கும் அக்கா நன்றி அக்கா மீண்டும்
ஆஹ் நன்றி நிச்சயமா நன்றி